ஆ நல்லாருக்கிலா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே இன்ன சாப்பாடு இனிமேதா சாப்பாடு நீங்க சாப்ட்டாச்சா
ம் காலையில சாப்ட்டோ மதியானொ இன்னக்கி இதுக்கப்பறந்தா
அப்பறொ சாப்பாடு செஞ்சுட்டீயளா
ம் காலயிலே முடுச்ட்டோ சாயி இல்ல செய்வே சண்டேனா காலய்லயே முடுச்சுட்னு எல்லா வேலையு
சேரி சேரி சேரி மா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எங்க வீட்ல நான்வெஜ்ஜு தா எங்க வீட்டு நண்டு அ அப்பறொ கோழி
அப்பறம் ம் பரவால்லெயே
ஒவ்வொருத்தர்க்கு ஒவ்வொன்னு புடிக்கிது என்ன வண்றது ம்
அவெ
நல்லா இருக்கு அதா எடுக்கலான்ந்தா போனே செரி நாளக்கி எடுத்துக்குவொ எங்க ஊர் சந்த அங்கெ சீப்பா கெடைக்கு ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாவு கெடைக்கு சீப்பாவு கெடைக்கு சோ அப்ப எடுத்துக்குவோ அப்டின்ட்டு எல்லாத்தையு ஒரே நாள்ல வச்சாலு சாப்ட முடியாதுல
கரெட்டு தா கொஞ்சொ இதுவா இருக்கு
ஆமா இது ஒவ்வொரு நாளா நான்வெஜ்ஜு கொழம்புக்கு ஆயி போயிரு
ம்
நமக்கு டேஸு ஓடி போயிரும்ல
அ ஓகே ஓகே அ ந இங்கெ மட்டன் தா ஸ்பெஷல் வீட்டு்ல
ஓ அப்டியா காலைலியே எடுத்துட்டு வந்துருவாங்களா ஆ
எட்த்துட்டு வந்துருவாங்க இட்லி மட்டன் குருமா காலைலே அப்பறொ சாப் இப்ப ரைஸு சோ மட்டன் நைட்டுக்கு மட்டு ஏதாவ்து ஃபிஷ் கொஞ்சொ இருக்கு ரசொ அது மாரி வச்சுட்டு ஃபிஷ் கொஞ்சொ ஃப்ரை பண்ணிட்டொன்னா நைட் டு டின்னர் முடுஞ்சிடு ஆ ஓகே ம்
ஆ அப்பறோ சமையல் நான்வெஜ்லா நல்லா சமை இல்ல இல்ல சண்டே ஃப்ரீயா இருக்கணு அதுனால வீட்லே வந்து நம்ம சண்டேனால ரெண்டு வேல மூனு வேல இருக்கேங்க
ம் ம் ம்
துணி மடுச்சு வச்சுக்கணு தொவச்ச துணிய ஃபுல்லா மடிக்குரக்குத நேரொ தொவைச்சறது கூட தொவச்சுறது கொட தொவச்சுறது
மடிகு ஸ் போர் அடி கிது அத அன்னைக்கு செஞ்சாதா
சொல்றாங்க எனக்கு என்னாவோ மடிக்கிறது என்னாவோ கஷ் டோ இல்லாத மாதிரி தோணுது அ தோய்க்கனுனா தோய்க்கணு அலசணு எடுத்துக்குணு போணு காய வைக்கணு இவ்ளோ வேலையா தோச்சத்துணிய தூக்கியாந்து மடிச்சுனுமா வேல முடிஞ்சது இதா பெஸ் டுன்ற மாரி தோணுது எல்லா தொவைக்கிறது ஈசி மடிக்கிறது கஷ்டோ அப்டின்றாங்க
காயப்போட்டு போயிடுவோ அத எடுத்து கொண்டாந்து மடிச்சு அடுக்கி வைக்கிறதுக்கு ம் ஏ கேக் தெரிய அது எங்களுக் என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக் ஈஸியா இருக்கு
ஆ எனக் என்னவோ அந்த வேல ரொம்ப ஈஸ் சியா இருக்கு ஜாலியா இத தொவக்கிறதுக்கு பதிலா என்ன காய வச்சு துணிய மடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்
ஈஸியா இருக்கு ஆ மிஷின்ல போடியா கையில தொவச்சுருவிங்களா
இல்ல மிஷின்ல கொஞ்சோ கையில கொஞ்சோ போடுற மாரி இருக்கு எல்லா துணியு மிஷின்ல போட முடியாது இல்லயா ம் அது கொஞ்சோ துணி கைல தா
எங்க ம் ம் அதா சும்மா ரெகுலர் யூஸ் போறது மிஷன்ல போட்ரது ஆபீஸ் போடுறதெல்லா நம்ம கைல தொவைக்கிற மாரி இருக் காலைல குளிக்கையில இப்டி தொவச்சு போட்டோம்னா முடிஞ்சு போயிருதுலங்க அதா துவச்சு காய போட்டு போனா ஈவினிங் வந்து மடிக்க முடியல அத வந்து அப்டி கொண் டு வர முடியல
ஓகே ஓகே நீ என்ன பண்ணீங்க மறுநாள் போம்போது இருக்க துணி எடுத்து போட்டுட்டு போய்
ஏ அப்படித்தா பண்ணானு
ம் அடுத்த நாள் கொயட்டு போடுங்க ஏ எங்க அம்மா வீட்டுக்கு போலானு இருக்கேனுங்க
ஆமா சொன் நீ லவ் மேரேஜு அம்மா கல்யாண் சரி ச அங்க அங்க விருந்து அங்க ஒரு
ஆ ஆ ஆமா இங்க மட்டனு அங்க வந்து பிரியாணி ஸ்பெஷல்
ஓ அப்புறோ என்ன உங்களுக் நீங்க அம்மா வீட்டுக்கு போயி தங்கணும்லா யோசிக்க மாட்டிளா வந்துரனு
இல்ல தங்கணு இங்க எல்லாம் மதர் இன் லா வீடோ ஒரே மாதிரி இருக்காது இல்லயா
சொல் ஆ ஆசையா இருக்குமே அங்க வந்து அம்மா வீட்டுல போய் ரெண்டு நாள்ல இருந்துட்டு வந்தா சந்தோஷமா இருக்
ஹ ஆமா போகணும் போயிட்டு வரனுனு போனா ரெண்டு நாள் தா இருப்பேன் நெனைக்கிறே அதுக்கப்புறோ வந்துருவே ம்
ஃப்ரீயா இருக்குமே இங்க ஒரே நாள் வேலை வர்ற அங்கயா அம்மா இருக்காக ஜாலியா
அ அது ஒன்னு வேல செஞ்சாலு ஒன்னு செய்யலைனாலு உண்டுன்ற மார் இருப்பே இங்க கம்பல்சரி காலைல எழுந்துக்னு வேல செய்யணு
ம் என்ன பண்ண சொல்றீய அப்றோ கோயிலுக்கெல்லா எப்டி போறீய அதா நீங்க வீக்கெண்ட் தா போவென் சொல்லுவியலோ
ம் ஆமா
கோவிலுக்கு மோஸ்லி என்ன ஏன்ன விசேஷன்ன போவோம் இல்ன்னா பௌர்ணமி அப்படிட்டுதா போகு டியூஸ் டே அ முருகன் கோவில்க்கு போவேன் அது ஒரு பழக்கம்
ஓ செகுலராவா இல்ல ம
அ ம் இல்ல ரெகுலர் வராது சோ நா டைம் கெடைக்கிறப்ப போயிடுவே என்னா அவரு ஒரு டைம் இருப்பாரு ரிலேஷன்ஸ் யாராவ்து போவாங்க
சேர் செரிம்மா
போவ அப்டி இல்ல நா வீட்லே சாமி கும்முட்டு இருந்துடுவே
ஆ அவ்ளோதா அ ம் இந்த ஆடி மாசோ வருது வர்லட்சுமி நோம்பல்லா கொண்டாடுவிங்கள ம் கூழு ஊத்துவாங்க வரலட்சுமி நோம்பு நடத்துவாங்கல்ல
ஆ வரலஷ்மி நோம்பானா இங்கே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதே
பண்ணமாட்டாங்க அ ம் ச அங்கே இங்கு கூழு ஊத்துவாங்க அம்மா அம்மன் கோயில்ல கூ ழு ஊத்துவாங் உம் உம் வெளக்கு பூச்ஜ அந்த அம்மனுக்
வேல செய்யவே கஷ்டமாயிடுத்து
அதச் சொல்லுங்க
பெஸ்ஸீவல் வந்து நம்ம எங்க சந்தோஷம்மா கொண்டாற்றது சோறாக்கி சாப்பாட் செஞ்சு போடற்றத்து திருப்பி அத கிலின்பண்றத்து சமைக்காரத்தி இதே வேலையா போ
வரச் சொல்றே அதச் சொல்லுங்க கூழு கூழ் கூழ் ஊத்துறதுக் குல்லா நீங்கள நீங்களே பிரப்பேர் பண்ணிருவில்லா கோயில்ல ஊத்துவாகலா
இல்ல கோவில்லியு ஊத்துவாங்க வீடு வீடா தனித்தனியா எல்லாமே
ஆ சேரி சேரி அ ஆம்மா எல்லாரு ஆடி மாசொ அங்க அம்மனுக்கு ஹ ஹ அந்த ஏரியா பக்கத்து இங்க கோயில்ல மட்டு ஊத்துவா நேந்துக்கு அப்ர மஞ்சள் அரைச்சு குடுப்பாக அம்மன் கோயில்ல போயி
ஓக்கே ஓக்கே அப்ப வீடு வீடல்லா செய்ய மாட்டாங்களோ
வீடு வீடா வந்துல்லா கூலு செய்ய மாட்டாக கோவில்ல கொண்டு போயி நேத்தி கடன் உள்ளவுக வச்சுர்வா மு வீட்ல செஞ்சு கொண்டுட்டு போம்மா அ கோயில்லே கொண்டு போய் சாமிக் செஞ்சு அங்கே வரவுல்எல்லாத் துக்கு பெரிய சட்டி வெச்சு அம் அதுல காச்சி காச்சி வ
அனா இங்க வீடு வீடா வீட்ல எல்லாருக்குள் கூழு கரோட்டு கொழும்பு கீர எல்லா செஞ்சி அ சாமி வரப்ப அந்த கூழ் ஊத்துணு சாமி எப்போ வரன்னு வேற உக்காந்துட்டே இருக்கணு அ இது கொஞ்சோ டிஃப்ரெண்ட் ஆ சாமி நான்வெஜ்ஜு மீனே சாப்புடு சிக்கென் சாப்புடு கருட்டு கொழம்பு சாப்புடாதா நைட் ஆனா சிக்கன் கோழி எரத் த்து கடா வெட்டி சமச்சு சாப்பாடு பந்தி போடுவாங்க நடு எலையில
ஆ அப்புறான உங்க சாமி போய் நா எங்க சாமிக்கெல்லா வெரதோ இருக்கணு போலயே
சரி ம் சாமிக்கு வெரதெல்லா இல்ல என்னவேணு எல்லா நான்வெஜ் சாப்பு எங்க சாமி
பரவாயில்ல ம் ஏரியா சாமியா
ஆமா அது மட்டு சாப்டாது எந்த சாமியு மத்தபடி எல்லா சாமிக்கு ஆடு கோழி எல்லாமே வெட்டுவாங்க இப் இப்போ இந்த வறுஷோ நாங்க வெட்டுறோ ஆடு வெட்டுறோ வீட்ல மாமனார் குழந்த நல்லபடிய கொழந்தா பொறந்த வெட்றுன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தார
வேண்டிருந்தாங்களா செரி செரிங்க
டோ ஒரு மாசோ கடா வெ
செரி ஆ செரி செரி நல்ல விஷயங்கள் தானே என்ன முரு முருகருக்கு தானேப்பா நான் வே வேஜ்ல்லா சாப்ட மாட்டாகளே முருகர் நீங்க கும்பறே னு ஆ
டுயூஸ்டே மட்டு நான்வெஜ் சாப்ட மாட்ட சோ முருகருடைய விசேஷங்கள் அப் அப்போ நான்வெஜ் சாப்ட மாட்டன் மத்த நாள்லதான் சாப்பிடறது
ஃபஸ்ட் வெரதமா இருப்பீங்களா
ம் ஹ் இருந்திருக்க மதர் வீட்ல இருந்துருக் க்க நெறிய விரதோ எல்லா பௌர்ணமிக்கு பிரதோஷத்துக்கு எல்லா விரதோ இருந்து கோவில் போவ இங்க மதர் இன் லா வீட்ல அப்டி விரதோனா என்னானு கேப்பாங்க
ஓ சேரி சேரி
இங்கல்லா எப்டின்னா ஆல் டைம் ஆல் எல்லா நாளு செரி எல்லா கெழமையு செரி எனக்கு நான்வெஜ் இருக்கனோ கம்பல்செரி அதெல்லா ஒரு பிரச்சன இல்ல வெள்ளிக்கிழம கூட சாமி கும்பிடுங்க நாங்க நான்வெஜ் சாப்புட்றோன்னு சொல்லுவாங்க
ஓ செரி செரி சஷ்டிகில ஆறு ஆறு நாள் வெரதோ இருப்பங்களே இப்பல்லா அதன
டூயுஸ்டே ஃப்ரைடே அனா கம்பல்சரி வந்து நோ நான்வெஜ் சஷ்டினா சுத்தமா நான்வெஜ் அதே மாரி டுயுஸ்டே மண் நான்வெஜ் கெடையாது ஃப்ரைடேனாலு தெர்ஸ்டே நைட்டு நான்வெஜ் கெடையாது கிருத்திக நான் வெஜ் கெடையாது பௌர்ணமி நான் வெஜ் கெடையாது பிரதோஷத்துக்கு நான்வெஜ் மாசத்துல நாலு நாள் தா நான் வெஜ்ஜே குடுப்பாங்க
பரவால்ல அப்டி இருந்துட்டு இங்க வந்து
நான் ரொம்ப வெஜிடேரியன் தான் நான்வஜ் அதிகம லைக் பண்ண மாட்டேன் ரொம்ப வெஜிடேரியன்ல ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா செஞ்ச சாப்டணுனா நல்லா சாப்டுவேன்
ம் செரி செரி என் வெஜ்ஜு நல்லா பண்ணுவீங்க
ஆ வெஜ் நல்லா பண்ணுவேன் அப்டின்னு சொன்னா எப்டி சொல்ரது நீங்க எதனாவது கேளுங்களா ஸ்பெஷல் உங்களுக்கு புடிச்சது நான் தெரியுமனு சொல்றேன்
வெஜ்ஜு ம் இந்த வெண்டிக்கல என்ன பண்ணிருகிங்கா சொல் சொல்லங்க மண்டி எனக்கு வெண்டிக்காய் மண்டின்னு சொல்லி போ ஒண்ணுவாங்கள அது கொடக்கல்ல வெண்டிக்காய் வெண்டிக்காய் லேடிஸ் பிங்கர்
ஆமாமா வேண் ம் நாங்க இங்க வெண்ட்லி கொழம்பு பொரியல் அத மட்டும் தான் பண்ணுவோம் நீங்க சொன்னத டிஃப்ரெண்டா இருக்கு நானே சாப்ப பனும் போல இருக்கு ஆ
ஆ மண்டி வைக்க மாட்டீங்ளோ எங்கள் ஊர் பக்கட்டு மண்டிஸ் ஃபேமஸ் அ கொண்டக்கல்ல போ ட்டு இல்லனே மொச்சப் பயிர் போட்டு வெண்டிக்காவ வதக்கி அது போட்டா வெ வெண்டிக்கா இருக்குல்ல அத நல்லா கொஞ்சோ பெருசு பெருசா ஓரளவு பொரிக் வைக்கிற மாரி இல்லாம அந்த சாம்பாருக்கு வெட்டுவோம்ல புளிக்கொழம்பு சாம்பார் அந்த மாதிரி கொஞ்சோ வெட்டி
ம் ம்
நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பிசு பிசுப்பு இல்லாம வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயோ வெள்ள பூண்டு தக்காளி கொஞ்சோ அ கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கங்க சீரகோ வெந்தயோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காய தக்காளிய போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பட்டமொளகா போட்டுக்கணு பிச்சு போட்டுட்டு இந்த வெண்டிக்காவயு அதோட போட்டுட்டு கொண்டக்கல்ல அவிச்சு நைட் ஊர் வச்சிருந்திருக்கோம்ல அத அவிச்சு வச்சுக்கலா அவிச்சு வச்சுக்கோங்க தனியா இல்லனா போடாமலு வெறு மண்டி அத மட்டு செய்யலா போட்டு ட்டு வெறு மொளகாப்படி போடணு அப்டி மொளகாப்படி இன்னா சாம்பார் பொடி போட்டீன்னா டேஸ்ட்டா இருக்கு கட சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த புளிய கெ டியா கரைச்சி ஊத்திக்கணு புளிய வந்து இந்த அரிசி கலைவோம்ல தண்ணி அந்த தண்ணியில்ல ஊற வைக்கணு அ அதுல ஊற வச்சுட்டு ஊற வச் ட்டு நல்லா கெட்டியா கரைச்சூத்துட்டு அ அரிசி கலைவோம்லோ கலனி இஹிம் கலனி தண்ணி அதுல்ல புளிய ஊற வச்சு அதுல நீங்க போடுங்க டேஸ்ட்டா இருக்கு அது கொஞ்சோண்டு ஊஅ ஊத்திட்டு அதுக்கப்றோ அரிசி வடிகட்ற தண்ணிய கொதிவரையில ஊத்திட்டு எறக்கிற்ணு
ஓகே
அ சாப்ட்டிங்ன்னா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கு சூப்பரா இருக்கு கஞ்சி சயிர் சாதத்துக்கு
ம் ம்
சாம்பார் சாதத்துக்கெல்லா சூப்பர் வெரைட்டியா இரு ஒரு ஆட்டோ செஞ்சு பாருங்க
ஓகே இது வேணுனா நம்ம அந்த கடலையே ஆட் பண்ணிக்லா அதுல
ஆட் பண்ணிக்கலா வேணுனா வேணுனா ம் இதில்ல இந்த முருங்கக்கா கத்திரிக்கா உருளைக்கெழங்கு இதையு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு இது மட்டு பண்ணலா அதுவு போட்டு அந்த வெண்டிக்கா வதங்
ம் ம்
அதையு போட்டு வதக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இன்னு கொஞ்சோ டேஸ்டா இருக்கு ம் இது இது எங்க ஊர்ல